ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே வீட்ல அம்மா அப்பா எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க தோழி அப்பா அம்மா வந்து கீழ டிவி பாத்துட்டுருக்காங்க அப்பா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க ம் ம் ம் அப்பறந்தோழி
ஆ தோழி நாளைக்கி இன்னைக்கி நா வந் து ஷாப்பிங் பண்ணதுக்காண்டி கொழந்தைகளுக்கு ஸ்கூல் தொறந்துனால அவுங்களுக்கு பேக்ஸ் எல்லா அப்பறவே டிஃபன் பாக்ஸ் ஏனா அவுங்க ஒவ்வொருத்தருக்கும் டிஃபன் பாக்ஸ் வேணு நியூ பேக் வேணு சொல்றாங்களா அது ஷாப்பிங் பண்றதுக்காவே நா போனே தோழி ஒரு ஆட்டோலதா போனே கொழந்தைகளையே அவங்களே சொல்றாங்க நாங்க விருப்பப்பட்டதுதா வாங்கணு அந்த மாரி சொல்லப்போ வந் து நா போன
ம்
தோழி ஆனா எனக்கு வந்து உண்மைக்கி சொல்ல போனா அந்த சா லைகல்லா ஒரு பராமரிப்பு இல்லாம இருக் கு எனக்கு ஆட்டோல போன ஃபீலிங்லே இல்ல ஏதோ ஒரு மாட்டு வண்டியில போன மாரி ரொம்ப என்ன சொல்லுவாங்க பேட்டு வந்து நா ரொம்ப டயர்டாவே படுத்துட்டே ஏனா சாலைகள் வந்து ரொம்ப பராமரிப்பு இல்ல இப்போதைக்கி ஏனா நம்ம இப்போ வயசானவு டிராவல் பண்ணுந்தாங்க சாலையில வந்து நம்ம அன் றாட வாழ்க்கையில வந்து முக்கியமா ஒரு பங்குவதகி ஒரு ஸ்கூல் போறோ கல்லூரி போறோ ஒரு அலுவகத்துக்கு போறோ பல்வேறு இடங்களுக்கு வந்து நம்ம தினமு ட்ராவல் பண்ற எ எடந்தீ சாலை ஏன்னா நம்மளுக்கு வந்து உண்மைக்குமே நம்ம லைப் ஃப்ல வந்து ஒரு எடத்த விட்டு இன்னோர் எடத்துக்கு போணுன்னாலே ஒரு சாலை கட சாலைய மூலம்தா நம்ம வேற எடத்துக்கு போறோ ஏன்னா அந்த சாலை பாதுகாப்பு வந்து என்னன்னா முக்கியமா சாலை வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்கணு ஏன்னா ஒரு சிலவங்கல்லா ரூல்ஸே இல்ல ஏன்னா நா பாத்ததுல வந்து அது வந்து ஒ ன் வேதா ஆனா போறதுக்கு மட்டுந்தா குடுத்துருப்பாங்க வர்றதுக்கு வந்து ரிட்டன் குடுக்கல அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க வந்து இத வந்து போறதுக்கு மட்டு ந்தா இங்க இந் இந்த வழியாக யாரு வந்தாலு அவங்களுக்கு வந்து ஐநூறுபா அபதாரம் அப்டின் சொல்லி நோட்டீஸ்ல போட்டு எழுதிருந்தாலு மே ஆனா ஒரு சிலவங்க இல்ல நறைய பேரு அந்த வழியா போனா ஸ்டாட்டா போய்ர்லா சீக்கிரொ போய்ர்லான் சொல்ட்டு தவறான எ பண்வாங்க அந்த மாரி வர ஒரு ஒரு மேக்சிமம் ஒரு பஸ் தா போ முடியு அங்கயிங்யு மூவ் பண்ண முடியாது அந்த மாரி இருக்க எடத்துல வந்து போம்போ ஓ என்ன சொல்லுவா சாலையில வந்து ட்ராஃபிக் ஆகுது ஏனா அன்னைக்கி நா ஒரு பத்து நிம்ஷமா நின்ருக்கே எனக்கு வந்து உண்மைக்குமே ரொம்ப ஏண்டா போச்சி அதுல வேற மேடும் பள்ளமா இருக்கா சரியா போடல பாலங்கள் ப அந்த இந்த தாரோடுல்லா சரியா போட மாட்டேங்றாங்க தோழி நா முந்தி பார்த்ருக்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க நல்லா தோண் டுவாங்க அதுக்ப்றொ மண்ணு போடுவாங்க அதுக்ப்ற பெரிய பெரிய கல்லு போடுவாங்க அதுக்கு பெறவு தாரு ஊ த்தி அதுக்கு பெறவு சின்ன சின்ன சல்லி போட்டு அதுக்கு மேல தாரு ஊத்தி அந்த மெஷின வச் சி ரோலிங் வெச்சி இது பண்ணுவாங்க ஆனா இப்ப தார் ரோடு போட்றது பாத்தீங்கன்னா சும்மா அந்த கல கல்லலா மிக்ஸ் பண்ணிட்டு அப்டி போட்டு அது மேல மேய்ச்சிட்டு போய்ர்றாங்க மறுநாளே அது வந்து இதாகுது சிஸ்டர் ஏன்னா இன்றைய காலக்கட்டத்துல பாத்தீங்கன்னா வாகனங்கள் வந்து எண்ணிக்கே ரொம்ப அ திஹமா இருக்கு இதனால வந்து சாலையில வந்து விபத்து ரொம்ப அதிகமாகுது ஏன்னா பல விபத்துகள் வந்து கவனக்குறைவுனாலே ஏற்படுது ஏன்னா நறைய எடத்ல வந்து எங்க ஸ்பீடு ப்ரேக் வெக்கெறோ எங்க ஸ்பீடு ஏனா ரொ ம்ப எ நா இப்போ ஒரு எடைல கூட ஒரு டெம்பிள் போன தொழி அங்க வந்து ஒரு ப்ரிட்ஜுதா ப்ரிட்ஜு எடத்துல வந்து ரொம்ப ஹையா போட் ருக்காங்க எறங்குத எறங்குல வந்து அவ்ங்க ஃப்ரிட்ஜுலேந்து மேலர்ந்து வரப் போ அது அவ்ங்களோட ஸ்பைக் வந்து ரொம்ப ஸ்பீடா வரு ஸ்பீடா வர்ற எடத்துல வந்து அந்த எடத்துல பீடு ப்ரேக்கு தேவ இல்ல ஆனா அந்த எடத்துல ஸ்பீ்டு ப்ரேக் போட்ருக்காங்க நா நின்னு பாத்துருக்கே அஞ்சி ஆறு பேர் அந்த எடத்துல வந்து தட்டு தடுமாறி போனாங்க ஆனா உண்மைக்குமே சொல்ற ஒரு நாளைக்கி அந்த எடத் துல ரொம்ப ஸ்பீடா வரப்போ தெரியாம இன்மாரி சடன்லியா வந்து ப்ரேக் போடப்போ அவ்ங்கள வந்து தூக்கி தா போடுமே தவர அந்த அவ்ங்க கீழதா விழுவாங்க ஏன்னா நறைய பேரு அந்த எடத்து நறைய பேரு ஆக்சிடன்ட ல எறந்துருக்காங்க ஒரு பத்து காரு பத்து காருமே சடன்லியா ப்ரேக் போட்டு ப்ரேக் போட்டு அவ்ங்களுக்கு ரொம்ப இதாய்தா போனாங்க எனக்கு ரொம்ப அங்க நின்னு நா பாக்கப்போ எனக்கு ரொம்ப என்ன சொல்வாங்க எனக்கு படப்படப்பாய்ட்டு எதுவு நடந்துறக் கூடாது ஏனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த மாரி சாலை விபத் துகள பாக்கப்போ எனக்கு ரொம்ப என்னால தாங்கக்கூடிய சக்தியே இல்ல ஏன்னா நம்மனே மாரி அண்ணந் தங்கச்சி நம்மளோட அண்ணே எத்தனையோ பேருக் கணவர்கள் அந்த மாரி யோசிக போப்போ எனைனாலத் தாங்க முடிலச் சரியனா இந்த மாரி சாலைக்குள்ளத் தவறுகள வந்துப் இதுப் பண்றாங்க இதக் கண்டிப்பாப் பாதுகாக்கன்
ஆமாந் தோழி நீங்க சொல்றது எல்லாமே கர்ட்டுத் தோழி இப் இப்போ எங்க ஊர் ரோட்ல சொன்னப் போனா ஐயோ என்னைக்கி டியே சொல்றது இப்ப எங்க வீ எங்க வீட்லருந்து இப்போ ஒரு பாண்டிய அந்த சைடு ஷார்ட் ரூட்லப் போற வழிலா இருக்கு எங்கக் கா வீட்டுக்கு போற வழிலா அங்க பாத்தீங்கனா இருட்ல வந்துப் போவே முடியா அது பைக்ல மட்டு லைட்டில்லனேச்ப்பறா உண்மையல்மே அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குத் தோழி ப்புடி அன்னைக்கி நா வந்து ஃபங்க்ஷனுக்கு எங்க அப்பா நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக் போயிட்டு எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரோ நைட்ல வரோ எங்க அப்பா வண்டில வந்து லைட் அவ்ளோ இல்ல கீழவ் நம் பொறும்யா வந்தோ தோழி வு எந்தளவுக்கு பள்ளந் தெரியுங்ளா ஓக் கீழம் நந்தப் பள்ளத்துள்ள வீந்து திரும்பவு மேல வர மாரி அந்த மாரி அது ஒரு எடத்துல மட்டு இல்லத் தோழி சுத்தியு அந்த இங் மாந் எங்க அக்கா வீட்லந்து கொஞ்சோ ரொம்ப தூரத்துக்கு வர வெரிகுமாப் அப்டி எதாவது கஷ்டப்பட்டு அன்னைக்கு வந்தோ அது மட்டுல்ல ரோடு வந்து இப் இந்தளவுக்கு இருக்குனு கவுவர்மெண்ட்டுக்கு தெரியிது பட்டு இ எதுக்கு இந்த எடோ இப்டி பஸ்சு தொடர்ந்து பஸ்சு போற ஏரியாதா அது மீ எத்தனோ வாண்டிப் போது வருது நடுலக்கம் இப்ப இப்ப திடீர்னு சர்க் குடிச்ட்டு வராங்கனா அப்டிவு திரும்ப ஊந்துதா வவுவாங்க அவுங்க ஊந்துவானாக் கூடப் பரவால அப் போசிட்ல வரவுங்க எங் எங்கனாப் போயிட்டு வருவாங்க இந்த மேரிப் ரொம்ப வந்து கவுர்மெண்ட் இப்பலா வந்து பாக்க மாட்டுது கவனிக்க மாட்டுது தாம் போ டே ரோடு போட்டாலே நீங்க சொன்ன மாரியே ஆம் இங்கப்போ அந்த மேரிப் போட்டு கொஞ்ச நாளே வந்துத் தார் எல்லா எடுத் த்துனு வந்தது சிஸ்டர் ஃபுல்லாவே ஃபுல்லா எடுத்துடு திரும்ப அந்த எடோ அப்டேதாவுது அதுக்கே‌ப் பாத்திங்கினாம் நானு எங்க அப்பாவு வந்து ஏகாம் நா வந்து எங்க அப்பா முன்னாடி ஓப் பைக்ல வெச்சுந்தா நா நடுவுலந்தே எம் பின்னாடி எ அம்மா இருந்தாங்க அன்னைக்கு என்னாச்சி இங்கந்து எங்கூர்லந்துப் ம் இந்த பண்ருட்டிக்கு போற வழிதா சிஸ்டர் நம் போறப்பம் சுத்தி வந்து தண்ணி நின்னுனுட்டுந்தது அன்னைக்கு மழ டைமுன்றத்னால தண்ணி நின்னுட்டுந்தது சிஸ்டர் நாங்க போறப்ப எங்கப்பா வந்து திடீர்னு பள்ளத்துலன் விட்டுட்டாரு அந்த எடோ ஃபுல்லுத் தண்ணி நிக்குத்னாலத் தெரில பள்ளத்துல விட்டுட்னால நாங்க ஜஸ்ட்டு கீழ உயற டைமு கொஞ்சோ அப்டியே எங்கப்பா கால வெச்சு அஜ்ஸ்ட் பண்ணிட்டாரு இலனா கீழதா ஊந்துருப்போ அந்த டைம்ல வந்து இல்லனா கொஞ்சோ ஸ்பீடா வந்துந்தாலு நம்ம அவ்ளோதா அக்சிடென்னா நடந்துர் ருகு இந்த மேரி எல்லா எடத்லிமே அதுவு இந்த பண்ருட்டிலர்ந்து இந்த கோழினூர் நீங்க வந்திருக்கீங்ளா இந்த சைடு
இல்லத் தோழி அந்த சைட்லா எனக்கு வந்தது கெடையாது அதனால திறநா என்னோட சைல்ல வந்து நா நடப்பத பாத்துகிட்டு பண்றே அதனால எனா நீங்க சொல்றது உண்மதா தோழி மழ டைம் வந்து ரோட்ல வந்து தண்ணி தேங்கி இருக்கும்லா ஏன்னா முந்தி வந்து தேங்குறதுக்குள்ள ஆஃப்ஷன் இருக்காது ஏன்னா ரோடு வந்து மேல போட்ருப்பாங்க இப் போ சைடுல எல்லா ஹையா போட்டு ரோடு குள்ளமா உள்ள இருக்கு பாதி குண்டும் குழியா இருக்கா தண்ணி வரப்போ ஒரு ஸ்பீடுல வந்தோமுனா அந்த பள்ளத்துலதா வுழுந்தோ எடையில ஒரு நாளு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடிதா எங்க ஹஸ்பண்ட் நானு வந்து பைக்ல போயிட்டு இருந்தோ எங்க ஹஸ்பண்ட் வந்து டிரையல் பக்கறத பாருங்க தோழி நாங்க வந்துட்டு இருந்தோ ஸ்பீடா வந்தாரு கொஞ்சோ ஸ்லோ பண்ணாரு என்னச்சு இவரு இங்க ஸ்லோ பண்ணுதா நனைச்சே பக்கத்து ஒரு பெரிய குழி இருந்துச்சு நா அவருட்ட சொன்னே அந்த குழி இருக்கு பாத் போங்க அதுல உள்ள வுட்டுறாதீங்க அது எந்த ஸ்பீட்ல போன நம்மளுக்கு இதாயிரு சேரி நம்ம பேச்ச கேட்டுதா நம்ம ஸ்லோ பண்ணுதான்னு பாக்ற என்ன பண்ணாங்க தோழி என்ன பண்ணாங்க தெரியுமா தோழி அந்த அந்த அந்த குழில போயி ட்டு எங்க வீட்டுக்காரங்க வந்து வுட்டு பாக்கறாங்க வைதா வுட்டா இது மேல வருமா எப்படின்னு சொல்லி ட்ரைல் பாக்காங்க ப்ப சொல்லுவாரு போயிட்டு உள்ள நா சொன்னே என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டப்போ உள்ள வுட்டாரு அத எடுக்க முடியல நா எறங்கினப்பறந்தா அந்த பைக்க எடுத்தாங்க உஷா அப்ப என்ன சொன்னாங்கன்னா இதுல வந்து பிரச்சன இல்ல இதுல ஹையா ஸ்பீடுல வந்த இப்ப நா வந்து ஏன் டிரையல் பாக்கனு நீங்க வந்து என்னய திட்டலா லூஸ் மாரி ஆனா என்ன ஆச்சு அப்டிந்தம்னா இதுல வந்து ஹை ஸ்பீடுல வந்து குழில வுட்டாங்கன்னா அவங்க பல் டிதா அடிச்சு கீழ போடு நா வந்து மத்தவங்கள யோசிச்சி நா டிரை பண் ணுன இதுல வந்து மண்ண போடணுனு சொல்லிட்டு அதுக்குபிறகு எங்க ஹஸ்ப எங்க ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு கல்ல எடுத்து அது ஃபுல்லா போட்டாங்கன்னா கல்லு போட்டாங்கன்னா அதுல போ மாட்டாங்க ரெண்டு கல்ல எடுத்து போட்டாங்க தோழி ஏன்னா இந்த மாரி என்னா அவரு நா திட்டுனே ஏ இப்படி பண்றீங்க அப்டின்னு சொல்லி திட்டுனே ஆனா அவர் திட்டுனதா அவர் யோசிச்சது வேற நா யோசி
ஆஹ
ஏன்னா திங்கிங் வேற மாரி இருக்கு பட் ஆனா சேரி ஓகே இதனால செஞ்சனால அப்ப சேரி நா அப்பறோ ஒன்னு சொல்லல அமைதி ஆயிட்டே ஏன்னா இந்த மாரி நறைய விஷயங்கள் அதா ஒரு பிரிட்ஜ்ல இருந்து ஒரு பிரிட்ஜ் பிரிட்ஜ்னா சின்ன சின்ன பாலங்கள் இருக்கும் கிராம சைடுனாலே அந்த கால்வாய் போறதுக்கு இந்த சைடு இந்த சைடு விட்டருப்பாங்க அதை கடந்து போகும்போது வந்து மெதுவா போணுனுதா நா சொல்றே ஏன்னா இன்றைய கால இளைஞர்கள் வந் து என்ன பண்றாங்கன்னா அதிவேகத்துல வந்து வண்டி ஓட்றாங்க பாருங்க நீங்க பாருங்கள அவங்க வேக ஓட்டுறத பாத்தாலே நம்மளுக்கே பயமா வருது தோழி
அதுவு இப்ப இருக்கிற அந்த சின்ன சின்ன பசங்க இன்னு கால அந்த பைக்கு கால் எட் டகூட இல்ல சிஸ்டர் அதுக்குள்ள பைக் ஓட்ட கத்துக்கிச்சுங்க சேரி கத்துக்கிச்சுங்க ஓகே அது அவங்க பொறுமையா ஓட்டு போனா என்ன இதுலயு நமக்கே அவங்க ஓட்டுறதுத பாத்தா பயமா இருக்கு ஐயயோ என்னடா இட்டி ஓட்டின்ட்டு போறாங்களே அப்டின்னு நறைய பேரு டைவ் அந்த வண்டிலேயே சாகச பண்ற அது பண்ற இது பண்றேன்னு அங்க எதுவுமே பாக்க மாட்டறாங்க அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க ம் ஏன்னா வுழ்ந்து வாருனாதா அவங்களுக்குல்லா செரி வரு அப்டின்னு சொல்ற மாரி இருக்குது ம் ம் இதுல இந்த ரோடு வேற இந்த கவர்மெண்ட் எப்பதா அந்த ரோடு மாத்துமே இன்னு அந்த பண்ரு அந்த ரோடு வந்து இன்னு சீர் பண்ணல தோழி அது ஏதோ ரோட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு புதுசா பெரிய மெயின் ரோடாக்க போறோ இது பண்றோ பக்கத்துல இருக்க வயல்வெளி எல்லாத்த த்துமே அழிச்சுட்டு மெயின் ரோட் போட்ற ம் பைப்பஸ் கட்ட போறன்னு சொல்லிட்டு சுத் த்தி வந்து கொல்லிதா அந்த சைடு ஓறத்து ஃபுல்லு அது எல்லாத்தையுமே அழிச்சுட்டாங்க தோழி அது வந்து ரோடு இருக்கலா அது ஜஸ்ட் நமக்கு தேவைக்குதா அந்த பஸ்சு போயிட்டு வருது அதுக்காக அந்த ம் வயல்லாம் அழிச்சு அது பெருசா ஆக்கி இன்னும் கொஞ்ச நாள்ள வயலே இருக்குமான்னு தெரிய மாட்டது அந்த மாரி இருக்கு பாதில் இங்கிருந்து போ பைபாஸ் போ இல்ல அப்ப வந்து
உஹம்
ளா பெஞ்சுருக் தெரில மேம் ஓளவுக்குதா இப்ப வந்து நம்ம ரொம்ப ஓவரா போ போவ இந்த மாரி நமக்கு தா அது வந்து ரொம்ப ந லாஸ்ட்ல வந்து கஷ்டமா போகும் ஏன்னா சுத்தி மரம் செடி இதெல்லாம் இருக்குறப்ப தா நம்ம வந்து ஒரு நெ ஒரு நல்ல ஒரு ஆ ஒரு சூழ்நிலையில வாழற மாரி இருக்கும்
த்தி நம்ம நாளைக்கு இன்னும் நெறைய பேசலாம் இன்னைக்கு நமக்கு டைம் முடிஞ்சிர்சு ம்
நன்றி தோழி